ஹாய் இப்ப என்ன பண்றிங்க
நானாப்பா இதோ டிஃபன் செய்யறதுக்கு என்ன செய்லா அப்டின்னு யோசிச்சுட்டே உக்காந்துட்டு இருக்க என்ன பண்லா அப்டின்ட்டு அதுல்லாம இப்ப அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்குமே ஒடம்பு ரொம்ப முடியாம போயிடுது அதனால என்ன எது கார கம்மியா செய்யணுன்றாங்க உப்பு கொஞ்ச கம்மியா போடுங்றாங்க அத என்ன மாரியா அது போடலன்னா டேஸ்ட் இல்லங்றாங்க அதுதா என்ன செய்யலா அப்டின்னு யோசன பண்ணிட்டு ஒக்காந்துட்ருக்கே இப்ப சொல்லுங்க அது ஏனிங் யோசன இருந்துதா இருக்கு நீங்க என்ன பண்றிங்க
மைண்ட் எல்லா கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு இப்பதா என்னோட பீரியட் டைம்லா முடிஞ்சு கொஞ்ச மைண்ட் ஃப்ரீயா இருக்க இனி அடுத்த மாச வரும்போதுதா எல்லா தொடங்கிரு
ஐயோ அப்பா அது வர எப்பிடிதா முடியலல்லப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அது ஐயோ நா எனக்குலா அப்டியே பைத்தியம் புடிச்சிடு எனக்கெல்லா கத்திகிட்டே இருப்ப நானு அத க என்ன அதுவே தெரிஞ்சிரு எங் எங்க வீட்டுக்காரலா கண்டுபிடிச்சுருவாரு பண்ண என்ன ஆரம்பிச்சிருச்சா தெரியுது உ மூஞ்சிலயே தெரியுது உ கொரல்லயே தெரியுது அ தயவு செஞ்சு நீ வச்சிரு நா பாத்துக்ற அப்டின்ருவாரு அவரு அதுலயே நீ ரெஸ்ட் எடுக்க போறியா தூங்க போறியா போமா போய்படுத்துக்க போயிடு கொரல மட்டு ஒஸத்தாதா எனக்கு தெரியும் நீ என்னென்னு ஏ உங்க நெலமை இருந்துன்னு போய்டு அப்டின்ருவாரு பரவால்லையே நம்ம இது கூட அது தெரிஞ்சு வச்சுருக்காங்ளே அப்டின்ட்டு அ அது எனக் கு ஒரே ப ஆச்சரியமாவு இருக் கு என்ன பண்றது ஏனா நம்ம இப்ப பொம் பளைங்கன்ற இதுல இது ஒரு இது வந்துருச்சு
ஐயோ இது வந்தாலு பிரச்சனையா இருக்குங்க வரலீன்னாலு பிரச்சன சம்டைம்ஸ் ஒரு மந்த் ஆகலன்னா அந்த டிப்ரஷன் பீரியட் டைம்ல இருக்கிறத விட டபுள் ஆயிடுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா எரிச்சல் கோவோ எல்லா வராம விட்டா அதிகமா இருக்கு
இல்லப்பா ஹார்மோன்ஸ் பயங்கரமா அது சேஞ்ச் ஆகு து அது வரலனா உங்களுக்கு தெரியுதா எனக்குல்லா ரொம்ப நல்லாவே தெரியு எனக்கு அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறது வரலன்ட்றபோ என்னடா இந்த மாசோ வரலனா எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப வெயிட் போட்ட மாரி இரு க்கு எனக்கு போட்ற டிரஸு போட முடியாது டிரெஸு போட முடியாது, ரொம்ப மூச்சு அடைக்கிற மாரி இருக்கு கால்லா அப்டியே வ பெருசு பெருசா காலெல்லா அப்டியே என்னமோ பத்து கிலோ இந்த கல்ல வந்து கால்ல கட்டி நடக்க மாட்டோ அந்த மாரி அப்டி தூக்கி வெச்சுட்டு நடக்கிற மாரி எனக்கே நா ரொம்ப ப பாரமா இ இருக்கிற மாரிலா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்க அது வரலன்னா அடுத்தது அத வராம அடுத்தது வந்துதுன்னா அப்பா முடியாதுப்பா ரொம்ப நாலா அப்டியே விழுந்து கெடப்ப கீழயே விழுந்து கெடப்ப அப்பிடி ஒரு வலி வலிக்கு என்னமோ புதுசா நம்ம இன்னைக்குதா புதுசா வந்துருக்கோ அப்டின்ற மாரி அப்புடி ஒரு வலி வலிக்கு
இ இந்த பீரியட் டைம்ல வலின்றதே இப்ப கொஞ்ச அதிகமா ஜாஸ்தியா இருக்குன் சொல்றாங்க அதுக்கு ரீசன் ஒரு நாப்கின் கூடதா அப்டின்றாங்க பர்டிகுலரா இந்த பிராண்டுன் இல்ல பொதுவா எல்லா நேப்கின்லயுமே கொஞ்ச ட்ரைனஸ் ஆ வெச்சுக்கணு அந்த எடத்துல ஒரு ஈரமா இருந்ததுனா நம்ம லேடிஸ்க்கு புடிக்காது அந்த டைம்ல ஓவர் இரிட்டேட்டிங் ஆகு அப்ப அந்த பிளேஸ ட்ரை பண்ணுன்றதுக்காக அந்த ஹெவியான அப்சர்வ் பண்ற அந்த ஸ்பாஞ்சா இருந்தாலு பின்ன பிளாஸ்டிக் லேயரா இருந்தாலு அதெல்லா யூஸ் பண்றதாலேயே நம்ளுக்கு வந்து சைட் எஃப நெறைய வருது இதனாலதா பீரியட் டைம்ல இவ்வளே வலி வருது இல்லைன்னா இதெல்லா இருக்காது அப்டின்னு கூட சொல்றாங்க
ஆஹ் ஆஹ் புரியுது புரியுது
இதுக்கு பதிலா காட்டன் கிளாத் எல்லா யூஸ் பண்ணலா அப்படின்றாங்க திரும்பவு நாம எப்டி அம்மா காலத்து த்துக்கு போறது எனக்கு அத யோஸ்ச்சா இன்னு பயமா இருக்கு
ஆமாபா அம்மா காலத்துல யூஸ் பண்றதுத அப்போ இப்பேல்லா அத இப்ப தொட கூட மாட்டோ நம்ம அத யூஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுருவோ அந்த காலத்துல எல்லா அத நம்ம வாஷ் பண்ணி அது பத்திரமா யாருக்கு இப்ப தெரியாம பாத்துக்கிட்டு இது பண்ணிட்டு அதெல்லா இருக்க கூடாது அப்படின்ட்டு வரு ஆனா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சைடு் எஃபெக்ட்டு தருது உங்களுக்கு தெரியுதா அது இது நா எனக்கு தா என்னுடைய ஸ்கின்னுக்கு தா அப்படின்ற நா இத டாண் டாக்டரு கிட்ட கூட கேட்டன்ப்பா இந்த மாரி இருக்கு டாக்டர் என்னன்னா அது அப்படின்னு இல்ல எல்லாருக்கு போய் வராதுப்பா ஒருத்தருடைய ஸ்கினுடைய இதுவா இருக்கு ஒருத்தக்கு ரொம்ப சென்சிடிவா இருக்கு ஒருத்த கொஞ்ச ஹார்டா இருக்கு இத பொருத்து தா அவுங்களுக்கு அப்டிங்கிறாங்க டாக்டர்
சொல்றது வந்து மேக்சிமம் காட்டனா இருக் ங்ற மாரி யூஸ் பண்ணுங்க ஏன்னா இப்போ நிறைய காட்டன் சாப் சொல்லி விக்கிறாங்க அத யூஸ் பண்ணுங்கன்றாங்க அதையு நம்ம யூஸ் பண்ணியாச்சு அது பாத்தீங்கன்னா ரொம்ப நேர தாங்கவு செய்யாது வெர்க் போறவங்களா என்ன பண்ணுவாங்க
ஆஹ் அத் அது த நம்மே எ எல்லா பிராண்டுமே இது பண்ணியாச்சு எல்லாமே அந்த எஃபெக்ட் அந்த சைடு் எஃபெக்ட்ன்றது இருந்துட்டுதா இருக்குது என்ன பண்றது அதை நம்ம தள்ளிதா அதந்து வச்சுதா ஆகணும் போய் தான் ஆகணு அப்படிங்கறப்போ விட்டாச்சு அத அதுக்கு அது வ அந்த மூணு நாளுன்றத அதுக்கப்புற வரத வந்து நாங்க அதுக்கு வைத்திய பண்ணுறது இருக்கு தெரியுமா ரொம்ப கஷ்டம்ப்பா ரொம்ப முடியவே முடியாது உங்களுக்கு அந்த டைம்ல சாப்பிட கூட உங்களுக்கு தோணுதா பார்த்தீங்களா சாப்பாடே சாப்பிட பிடிக்காது
அது உண்ம தாங்க ஃபர்ஸ்ட் நாள் எல்லா பாத்தீங்கன்னா நம சாப்பிறக்கு தோணாது சாப்பிட்டாலு ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கு அது ஏச்சா வயிறு வலிக்கிற மாரி தோணு ஆனா இந்த மூணு நாள் முடிஞ்சு அப்டி னா நாலாவது நாள் நாப்கின் யூஸ் பண்றப்போ அப்பதா சைட் எபெக்ட் எனக்கு ஜாஸ்தியா தெரியுது ஏன்னா பிளீடிங்கு வராது அந் டைம்ல வைக்கிறது அது எச்சா நம்ம ஸ்கின ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆன மாரியே இருக்கு
திறந்துக்கு பிரச்சன அப்டின்ட்டு நம்ம அந்த குழந்தைங்ல்லா போட்டு விடுறோமே அந்த நாப்கின் இதெல்லா எப்டி அதுங்க குழந்தைங்க எல்லா இதுவாக்குது அதனாலதானே அந்த இதெல்லா ரேஷஸ்லா வந்து அது குழந்தைங்க அந்த எட எல்லா செவந்து போயிருக்கோ பாத்திருக்கீங்களா சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைளுக்கு நம்ம வாங்கி போடுறோமே இந்த பிராண்டு் உள்ளதெல்லாம் நாப்கின்ஸ்லாம் பாத்தா அது நம்ம நம்ம என்னன்ன தொடக்கிறதுக்கு சோம்பேறித்தன பட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அதை போட்டு விட்டுறோம் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த நால த அதுங்க நம்மளாவது இந்த மூணு நாள்ன்றது யோசிக்கிறோம் அந்த குழந்தைங்கல்லாம் டெய்லி போட்டு விட்டு அது பண்றோமே
நான் கூட இப்ப வீட்ல தான் இருக் ன் ஒரு ந முடிஞ்சுன்னா என்னால ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கூட நாப்கின மாத்திட முடியு ஆனா இந்த ஒர்க் எல்லாபோறவங்க அந்த கம்ப கபர்டபுள் வந்துட்டு அவங்களுக்கு என்னதான் ஆபீஸ்ல கம்பெனில அரேஞ்ச் பண்ணி கொடுத்தருந்தாலுமே அவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பெருச புடிக்காது அப்ப அவங்களோட நிலைமை இன்னும் பாவோம் இதுக்காக வேற பிராண்டோ இல்லைன்னா வேற புது ஐட்டமும் யூஸ் பண்ண முடியாது வேணா ரீசன்டா இந்த மென்சூரல் கப் கொண்டு வந்திருக்காங்க நா அததா இப்ப யூஸ் பண்லா அப்டின்ற ஒரு ஐடியாக்கு வந்துட்டே
ஆஹா ஹாஹா புரியுது புரியுது என்னப்பா என்ன பண்ணாலு நம்மொ காவ் ஆ மாறுதுன்றதுனால நம்ம ஒண்ணொன்னா நம்ம மாத்திதா பாக்குறோ நம்ளுக்கு என்ன மாத்துனாலு நம்ளுக்கு என்ன டாக்ட்ரு என்ட்ட இத சொல்லிட்டாங்க டாக்ட்ரு எனக்குலா சொல்லிட்டாங்க உங்கள்க்கு ரொம்ப சென்சிட்டிவ்வான ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு இது நீங்க வந்து என்ன ப நீங்க ஹார்டா யூஸ் பண்ணாலல்ல உங்க நார்மலாவே உங்களுக்கு துணி உங்களுக்கு ர ரொம்ப ரெண்டு துணில உங்களுக்கு உங்க ஸ்கின் ஒராசுச்சின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இது அலர்ஜி மாரி வரதா செய்யு அதுக்கு வந்து நீங்க லோஷன்ஸோ இல்லை இதுவோ நீங்க அத நீங்க தா அத பாத்துக்கணு நீங்க உங்க ஸ்கின்னுக்கு நீங்க கேர் எடுத்துக்கோங்க அப்டின்னிற்றாங்க ஒரே வார்த்த
இப்ப வர டாக்டரு எல்லா அதேதாங்க சொல்றாங்க இந்த வியாதிக்கின்ட் இல்ல எந்த வியாதியா இருந்தாலு இது இப்டித்தா கடைசி வரைக்கு இப்டித்தா இருக்கு இப்ப என்னா அதுக்கு பதுலா இத யூஸ் பண்ணுங்க இல்லைனா இந்த மார் சில சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க அப்டீதா சொல்றாங்ளே தவர மத்தபடி அதுக்கான ப்ராப்பரா நாம எதிர்பார்த்து என்ன போறோ எதுக்காக நம்ம டாக்ருகிட்ட போறோ அத வந்து பண்ண மாட்டிக்கிறாங்க
இல்லப்ப அது ஒண்ணு இருக்கட்டும் பா இது அட்லீஸ் டிஸ் சொல்றத விட விட்டுர்றாங்கன்றத பர சந்தோஷப்படலா ஒரு சில டாக்ட்ரு அப்டியா ஓ இப்பிட்லா வருதா நம்மவோனா ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருவோமா அப்டிங்குறாங்க எதுக்கு இதுக்கெல்லா ஒரு டெஸ்டா இல்லங்க உங்களுக் எதாவது பிளட்ல ஏதாவது வைரஸ் எது அஃபெக்டாய்ருக்கா இல்ல வேற எதாவது ஸ்கின்ல உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஏனா இந்த மாரிலா இருக்குன் சொல்றிங்ளே நமொ இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பாத்தா ஓளவுக்கு நம்ளுக்கு ஐடியா கெடைக்கு இந்த டெஸ்ட்லா எடுத்துப்பா எழுதி எடுத்துட்டு வரிங்ளா அ வெப் பாத்துட்டு வரீங்ளா அப்டிங்குறாங்களா பாக்கும்போது எந்த டெஸ்ட்டுமே வேண்டாப்பா தயவு செஞ்சு விட்டுடுங்க ஏதோ ஒன்னு ஒன்னு சொல்ல வந்து அதுக்கு எனக்கு பதுக்கு ப வே வேற ஒரு வே செலவு வெச்சிட வேண்டா அப்டின்ட்டு வந்துருவே எங்க ஃபேம்லி டாக்டரு தா டாக்டர வேண்டவே டாக்டர் ல நா இப்டியே இருந்துக்றே டாக்டரு அப்டின் சொல்லிட்டு வந்துருவே நானு
அதா என்னோட ஃப்ரெண்டு கூட ரீசன்டா ஒரு டூ மந்த்த் அவங்க மென்சூரல் கப் தா யூஸ் பண்றாங்க ரொம்பவே பரவாயில்லந்தா சொல்றாங்க ரொம்பொ பயநதா அத யூஸ் பண்றதுக்கு அவங்ளுக்குமே ஃபஸ்ட் டைம் பயமாதா இருந்துச்சு ஆனா செக்கெண்ட் டைம் பாக்கும்போது அத் அவ்ளோக்கு தெரிய்ல போக போக அது வந்துட்டு இன்னுமே நல்லா பழகிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஆக்சுலி காட் டன் துணி எதுக் கு யூஸ் பண்றமோ அதோட எஃபெக்ட் ஃபுல்லாவே இதுல கெடைக் க்யு அது வாஷ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருப்போ ஏனா இப்பொ வர ட்டுவேஷன் அப்டிதா ஆயிடுச்சு எல்லாரு வந்துட்டு காசு குடுத்து ரீயூசபிள் கிளாத் மாரி இருக்குற நேப்கின்லா கூட வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்ட்டாங்க ஏனா நெறைய பேருக்கு அந்த ஹீட் கம்ப்ளைண்டு இதுனால கூட கன்சீவ் ஆக மாட்டி இது அப்டின்லா சொல்லி நெறைய கம்ப்ளைண்ட் வந்து ஒவ்வொருத்தங்ளுக் ஒவ்வொரு பயொந்தானே
ஆமா ஆமா
குல அப்டின்றப்போ டாக்டர் வந்து பல காரணொ சொன்னாலு இந்த மாரியான ஒரு விஷ்யங்ள யூடியூப்ல பாக்கம்போது அவுங்ளுக்கு என்ன தோணு ஆமா இப்பதா இந்த மாரி கம்ளைண்ட்டுல்லா ஜாஸ்தி வந்துருச்சு என்னா நம்ம நாப்கின் யூஸ் பண்ண தொடங்குனதே ஒரு நைன்டிஸ் கிட்ல கிட்ஸ்லருந்துன்தா சொல்லணு எயிட்டிஸ்ல இருக்கவங்கல்லா அதெல்லா கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கவே மாட் டாங்க ரொம்ப லேட்ரா இப்ப எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்மிச்டாங்கன் சொல்லி அவுங்ளோட ஒரு முப்பது வயசு அந்த ஏஜ்லதா யூஸ் பண்ண தொடங்கிருப்பாங்க நைன்டிஸ் கிட்ஸா இருந்துச்சுனா ஒரு ஏஜ் அட்டன் பண்ண டைம்லெந்து ஒரு ஒரு வருஷொ ரெண்டு வருஷொ சிலவங்க வீட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கப்றோ கண்ட்னியூவா எல்லாருமே நாப்கின்கு மாறியாச்சு அந்த கொழந்தைங்ளுக்கு பெருசானதுக்கப்றோ இந்த மாரியான கம்ப்ளைண்ட்லா வருது அப்டின்றப்போ எல்லார் மைண்டையு இப்ப இதுதான ட்ரெண்டா போயிட்ருக்கு இப்ப இது தானே எல்லாரு யூஸ் பண்ண ஆரம்பிச்ட்டாங்க அதுக்கப்றந்தா இந்த கம்ளைண்ட் இதுவே தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருக்குமே பாத்தா வீட்ல அஞ்சு கொழந்தைங்க ஆறு கொழந்தைங்க பத்து கொழந்தைங்க கூட அசால்டா பெத்துக்கிட்டு வளத்திட்ருப்பாங்க இப்ப ஒரு ஒவ்வொரு கொழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்லு போ வேண்டிய நெலம வந்துருச்சு இல்லையா
உம் ஆமாப்பா ஆம்பா செரிப்பா ரொம்ப நேரம் பேசுறம் போலருக் நா அப்ற கூப்புட்றே உங்ளுக்கு ஃப்ரீதான நா அப் அப்புறங்க
ஓகேப்பா பாய்
பாய் பா